ஹலோ வணக் கம் தோழி ம் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்க சாப்ட்டீங்களா
இன்னு இல்ல இனிமேதா சாப்பட்ணு நீங்க சாப்டீங்களா
இல்ல நானு இனிமேட்தா சாப்பட்ணு என்ன செஞ்சீங்க
நைட்டுக்கு இட்லி
இட்லியா
ம்
பசங்கள்லா பசங்க என்ன பண்றாங்க
ஒரே ஒரு பொண்ணு எல் கே ஜி படிக்கிறாங்க எல் கே ஜி படிக்கிறாங்க ம் இப்ப சாப்ட்டுட்டு இருக்காங்க
அப்டியா நல்லா படிப்பாங்களா
ஆ எல் கே ஜி தான இப்பதா சேர் த்துருக்கோ ஆ ஆ படிப்பாங்க படிப்பாங்க
ம் நீங்களே இட்டுன் போய் உட்டு வருவீங்களா எப்டி
ஆ எ கணவர் அழச்சிட்டு போய் விட்டுட்டு வருவாங்க
ம்
ம் உங்களுக்கு எத்தன பசங்க
எனக்கு ஒரே பொண்ணுதா
சரி என்ன படிக்கிறாங்க
அவுங்க ஏழாவது படிக்கிறாங்க இந்தவாட்டி
சரி ஓ ம் ஹ சமைச்சாச்சா இப்போ
இப்போ தோச மட்டு சாப்படும் போது சுட்டு தரணு அவ்ளதா
சரி சரி
ம்ம டைமு பத்து மணிக்காதா சாப்டுவாங்க அவுங்கல்லா அது கத லேட்டா செய்ர
சரி சரி
ம் மதிய என்ன சாப்ட்டீங்க
மதியோ சாம்பார் ரசம்
ம்
ம் அது கொஞ்ச வெஜ் புலாவ்ல புலவு மாரி செஞ்ச கொஞ்ச கொஞ்ச செஞ்சிருந்த அதையு சேத்து சாப்டோ ம் ம் சரி எதாவது டாபிக் வச்சிருக்கீங்களா
என்ன டாபிக் எதுவுமே வக்கலயே ப்ரோ நீங்க எதனா வச்சிருப்பீங்களா
சரி அ அ விவசாயம்ல்லா உங்களுக்கு தெரியுமா
விவசாயமா எனக்கா தெரியாது சொல்லுங்க எதனா தெரிஞ்சிக்கிற
ஆ சரி ஓகே இப்ப வந்து பாத்தீங்க அப்டின்னாக்கா ம் நெறைய வந்து விவசாய நிலங்கள வந்து விக்கிறாங்க இல்லையா விக்கிறாங்க அப்டின்னா இப்ப நெறைய பிளாட் போட்றாங்க இன்னொன்னு நெறைய தொழிற்சாலைகளுக்காக வித்தட்றாங்க இல்லையா இப்ப என்னைலா பாத்தீங்க அப்டினாக்கா நா லா வந்து கிராமத்துலதா இருக்கற எங்களுக்குமே வந்து சொந்தோமா வயல் அப்டின்னுல்லா இருக்கு எனக்கு வந்து விவசாயம் அப்டிங்கிறது தெரியாது அதாவது எப்டின்னாக்கா எந்த நேரத்துல வந்து பயிரிடுவாங்க தெளிப்பாங்க எந் எத் எத்த நாளுக்கு அப்றோ தண்ணி வைக்கணு என்ன மருந்து குடுக்கணு அப்டிங்கறதெல்லா எனக்கு வந்து தெரியாது ஆனாலுமே வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்டின்னாக்கா எனக்கு விவசாயங்கிறது ரொம்பவே புடிக் கு அப்டின்னா சொல்லா என்ன நா வந்து இப்ப வந்து இந்த மாரிலா வயல வந்து வி்க்கணு அப்டின்னாக்கா கண்டிப்பா வந்து நா வந்து அத வந்து ஏத்துக்கவே மாட்டே ஏ நா வந்து எங்க வீட்லயே நா வந்து ஒத்துக்க மாட்டே இல்ல இல்ல அதெல்லா வேண்டா வேற ஏதாவ்து வெச்சு பாத்துக்கலாமே தவிர அந்த வந்து நெலத்த மட்டு வந்து விக்கவே கூடாது
அப்டிங்கறதுல நா வந்து கொஞ்சோ உறுதியாவே இருப்பே ஏ அப்டின்னாக்கா ஆ ந அது இப்ப வந்து விவசாய பாத்தீங்க அப்டின்னாக்கா வர்ஷத்துக்கு ஒரு தடவ வந் து நெல் பயிரிடுவோ எங்க எங்க ஊர்லல்லா சில ஊர்லல்லா வந்து முப் போகமுமே வேளையு அதாவ்து எந்த நேர பாத்தாலுமே ஏதாவ்து ஒண்ணு பயிரிட்டுக்கிட்டே இரு பாங்க நெல்லு பருத்தி பயிறு கடல அந்த மாரி ஏதாவ்து ஒண்ணு வந்து வயல்ல வந்து பயிரிட்டுட்டே இருப்பாங்க அதாவ்து வந்து முப்போகமுமே வேளைஞ்சுக்கிட் ட்டு நமக்கான ஒரு வருமானத்த வந்து அது குடுத்துக்கிட்டேருக்கு இப்ப எங்க ஊர எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாக்கா எங்க வயல்லல்லா வந்து ரெண்டு போக வந்து வெளையு அதாவ்து ஒரு போகோ வந்து நாங்க வந்து நெல்லு வெ வெளைய வப்போ இன்னொன்னு வந்து பருத் தி இல்லன்னா பயிறு ஒண்ணு பருத்தி போடுவோ இல்லன்னாக்கா ப பயிறு இடுவோ அந்த மாரி வந்து நாங்க பண்ணிட்டு இருப்போ அப்டிங்கிறப்ப வந்து இப்ப வந்து நெல்லு அப்டின்னு எடுத் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாக்கா அதுக்கு குறைஞ்சபட்சோ நாங்க வந்து எங்களோட வயலுக்கு அப்ப வந்துன்னு நாங்க செலவழிக்கிற காச அப்டின்னு பாத்தீங்னா ஒரு ம்னா பயிஞ்சாயிரோ பயிஞ்சாயிரோ ஒரு பதினெட்டாயிரோ அந்த அளவுக்கு தா வந்து நாங்க வந்து செலவிடுவோ அதாவ் து ஆ நெ விரையிலேருந்து மருந்துல இருந்து ஆ அது அப்றோ அந்த கலை எடு க்குறதுல இருந்து அந்த மாதிரி தண்ணி வைக்கிறதுல இருந்து இந்த மாரி வந்து செலவு பண்றது அப்டின்னு பாத்தீங்னா ஒரு பதினஞ் பயிஞ்சாயிரோ இல்ல இருபதாயிரோ அந்த அளவுக்கு தா நாங்க வந்து செலவு பண்ணுவோ அதே வந்து நாங்க வந்து லாஸ்ட்ல வந்து ம் அறுவடையப்ப நாங்க அதுலேந்து முதலீடு அப்டி ந போட்ட முதலீட்ட வந்து எடுக்கறோ அப்டின்னாக்கா எவ்ளோ எடுப்போ அப்டின்னாக்கா ஒரு அறுபதாயிரத்துல இருந்து அறுவத்தி ஐயாயிர கிட்டத்தட்ட ஆம்
குடுத்துட்டு
ஆ சம்பள குடுத்துட்டு நாங்க க்க மாட்டோ அந்த முப்பதாயிரத்த அதுல கழிச்சுக்கலாம்னு வச் ச்சிக்கோங்களே முப்பத ஒரு இருபதாயிரத்தை கழிச்சுக்கிட்டோ அப்டின்னாக்கா ஆ ஒரு நாப் முப்பதாயிர நாப்பத் அஞ்சாயிர வந்து எங்களுக்கு வந்து லாபோ அப்டின்னுதா நாங்க சொல்லலா அது வரு இன்னொன் னு அதுல நட்டமு இருக்கு செல நே எல்லா நேரமுமே ஒரே மாரி ப்டி இந்த அளவுக்கு வெளையு அப்டிங்கறத சொல்ல முடியாது ஏன்னா ஆ மே மழையில்லா பாத்தீங்க அப்டின்னாக்கா அந்த மழையில வந்து வெள்ளம் எல்லா வந்துச் சீ இல்ல அதிகோ மழோ மழ வந்துடுச் சி அப்டின்னாக்கா அந்த பயிரல்லா வீணாதா போவு அத வந்து நா இல்ல அப்டின்னு நா சொல்ல மாட்டே
ஒரு வாட்டி மொத்தமா நஷ்டோ கூட வரு
ஆமா ஆ கண்டிப்பா மொத்தமா நஷ்டமு வரு ஆனாலுமே வந்து ஆ ஆ அப்போ போட்டோ முதலீடு எல்லா எங்களுக்கு வந்து நட் நட்டமா தா போகு இன்னோன்னு அந்த கவுர்மெண்ட் வந்து குடுப்பாங்க இல்லையா உ அந்த பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் அந்தெல்லா குடுத்து அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சோ நா போட்ட முதலீடு மட்டு நாங்க எடுக்க க்குற மாரியே கூட அந்த இதுல வரு செல நேரோ வரு சில நேரோ அது அதையு குடுக்க மாட்டாங்கன் வச்சுங்களே ஆனாலுமே வந்து எங்களுக்கு வந்து அந்த நெலத்த வந்து விற்கிறோ அப்டிங்கிறது எங்க மனசுக்கு வந்து ஒப் பாத ஒன்னாவே தா இருக்கு
இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா நா வந்து நெறய பாத்துருக்கே இந்த ஓ ஏ எங்க அப்பா நா வந்து எங்க மாமியார் வீட்ல இருக்கே எங்க அப்பா வீட்டெல்லா எடுத்துக்கிட்டு ங்க அப்டின்னாக்கா நா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நாங்க வந்து அங்க நெறய வந்து ஆ இது மாதிரி நெல்லு எல்லா வெளய வப்போ பயிர் போட்டு எடுப்போ இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா ஒரு பத்து வருஷத்து பத்ல இருந்து பதிஞ்சு வருஷோ ஆயிட்டு
ஆ ம்
இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா எங்க ஊருக்கு போறே ஆ அங்க வந்து ஆ அது எல்லாமே காடாயிட்டு அந்த வயல் எல்லாமே காடாயிட்டு கருவக்காடு மண்டி போய் இருக்கு
ம் இப்ப எல்லாமே அதெல்லா சரி பண்ணனு
நா பேசுறது சரியா கேக்கலையோ
இல்ல இப்ப எல்லாமே செரி பண்ணனுமான்றே
ஆ இல்ல சரி பண்றதுக்குல்ல அந்த அதாவது விவசாயமே அங்க இல்லாம போயிடுச்சு அத பா ஆ அத பா அத பாக்குறப்போ வந்து எனக்கு ரொம்பவே வந்து மனசுக்கு கஷ் கஷ்டமா இருக்கு அப்டின்னு கூட சொல்லலா அந்த மாதிரி அதயு வந்து அது எதனால வந்து அந்த வயல வந்து அப்டி போட்டுட்டாங்க அப்டின்னாக்கா
உங்கு வயல் உங்கு வயல் மட்டுமா இல்ல எல்லாமே அப்டிதா ஆயிடுச்சா
எல்லா வயலுமே அந்த ஊர்ல வந்து விவசாய அப்டிங்கறதே அழிஞ்சு போயிடுச்சு அப்டின்னு கூட சொல்லலா இப்ப ஒன்னுமே இல்லாத நிலையில வந்து இப்ப இருக்காங்க ஏ
அது அதுக்கு காரணோ
ஆ காரணந்தான் தண்ணி பற்றாக்குறையா ஆயிட்டு தண்ணி வந்து உங்களுக்கு சரியா கெடைக்காததுனால அந்த விவசாயத்தையே விட்டுட்டாங்க அப்டின் சொல்லலா அதே மாரி அ இப்ப நாங்க போ அது எங்க எங்க வீட்டுக்கு போற வழியில வந்து ஒரு ஊர தாண்டி போவோ அந்த ஊரு எடுத்துக்கிட்டிங்க அப்டின்னாக்கா அது வந்து முப்போகமே வெளையிற ஊரு நா எப்ப எங்க வீடு போனாலுமே அவ அந்த சைடு உள்ள வயல் எல்லா பார்த்தீங்க அப்டின்னாக்கா எப்போதுமே வெளஞ்சுக்கிட்டே ஏதாவது ஒன்னு போட்டுட்டே இருப்பாங்க அந்த வயல ஏதாவது ஒன்னு போட்டு பயிரிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுல இருந்து லாபகரம் ஆனா ஒன்ன வந்து வந்து அவுங்க எடுத்துட்டே இருப்பாங்க இப்ப சமீபத்துல பாத்து பாத்தீங்க அப்டின்னாக்கா ஆ நா ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து நான் போனே அப்போ பாத்தீங்க அப்டின்னாக்கா அந்த வயலு எல்லாத்யுமே வந்து வித்துட்டாங்க வித்துட்டு அதுல வந்து சோலார் சிஸ்டம் அப்டிங்ற ஒன்னு ஒன்ன வந்து ஆரம்பிச்சிரு க்காங்க அது ஏன் அ அது வந்து பயனுள்ளதாவே இருந்தாலும் கூட அதாது எப்டி வெளஞ்சு
ஹலோ ஆ சொல்லுங்க
ஆ அதாது வந்து வெளஞ்சிக்கிட்டு இருக்க வயல வந்து எப்டி குடுத்தாங்க அப்டிங்கறது என்னாலயே வந்து வந்து மனசுக்கு ஏத்துக்க முடியாத ஒண்ணு ஆயிட்டு இப்ப நம்ம ஒருத்த இப்ப நம்ம வயலு பக்கத்துல வந்து நெறைய வயல் இருக்கு ன் இல்லயா ஆ இப்ப நம்ம ஒருத்தவங்க வித்துட்டாங்க அப்டின்னாக்கா ஒ இன்னொருத்தவங்க வந்து வித்துருவாங்க இன்னொருத்தவங்க வித்துருவாங்க ஆ அப்ப பாக்கறப்ப நமக்கு வந்து தண்ணி வரத்துக்கான வழி இல்லாம போகும் இன்னொன்னு ஆ அந்த இயந்திரம் வச்சு இப்பெல்லா அறுக்குறாங்க இல்லையா அந்த அறுவடை இயந்திரம் அப்டிங்கறது எறங்க முடியறதுக்கு பாதைகள் இல்லாம இருக்கலா அந்த காரணத்தினால இப்ப ஒருத்தங்க விக்கிறாங்க அப்டின்னாக்கா இல்ல நமக் க்கான நம்ம அந்த நம்ம விக்காம இருந்தாலு இந்த வயல வந்து நம்மளால சாகுபடிங்றது பண்ண முடியாது அப்டிங்ற சில காரணங்ளால கூட மனசு ஏத்துக்காம சில பேர்ல்லா வந்து வித்துறாங்க இல்லயா அந்த மாரி பாத்தீங்க அப்டின்னாக்கா ஆ முடிஞ்ச அளவுக்கு வந்து விவசாய நிலங்கள் வந்து விக்காம இருக் றதே நல்லது அப்டின்னு தா நா சொல்லுவேன் ஏனா வந்து சொல்லுவாங்கல்ல ஒரு நேரத்துல வந்து நமக்கு சாப்பாடு கூட இல்லாம போகும் அப் அப்புன்ல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஆ அந்த நேரத்துல வந்து நமக்குன்னு ஒரு சொந்த நெலம் வந்துச்சுன்னா ம மத்தவங்களுக்கு நம்மளால குடுக் குடுக்க முடியலனா கூட ஏதோ நம்ம வயல்ல வெளயறத வெச்சு நம்ம சாப்பிட்டுக்கலா நம்ம நம்ம நம்மளோட தேவைகள மட்டுமே அ பூர்த்தி பண்ணிக்கிறதுக் கூட வந்து அது பயனுள்ளதா இருக்குன் இல்லையா அதனால வந்து முடிஞ்ச அளவுக் வந்து இந்த விவசாய நிலங்களை வந்து விக் க்காம இருக்றதே நல்லது அப்பட தான் வந்து நா சொல்லுவன் அத பத்தினா உங்களோட கருத்து
உண்மையா நீங்க சொல்ற மாரிதா அதெல்லா விக்க கூடாது அது சோர் போடுறது தா நம்ளுக்கு சென்னையில இப்ப எல்லாமே பில்டிங் கட்ணு அது பண்னுணு இது பண்னுணுனே இது பண்றாங்கல்ல அ அதாலே எல்லா வித் த்துனுன்றாங்க நெறைய விவசாயங்க தா அழிஞ்சுட்டு போது எதுவுமே வனா அங்கங்க வீடு கட்ணு அது பண்ணு
ஆமா அது மாரி இந்த தொழில்சாலைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து விவசாயிங்களுக்கு வந்து கை குடுக்கு அப்டிங்றத சொல்ல முடியாது இல்லையா அ இத பத்தி மீண்டும் ஒரு அழைப்புல பேசலா தொடர்ந்து
ஆ ம் நன்றி